ஹலோ ஆ சொல்லு ஆ வணக்கம்
சாப்பிட்டீங்களா தோழி
ஆ சாப்ட்ட நீங்க சாப்புட்டீங்களா
ஆ சாப்ட்ட என்ன சாப்பிட்டீங்க தோழி
நா இன்னிக்கு சிக்கன் குழம்பு சாப்ட்ட
அப்டியா சரி தோழி நா கூட இப்பதா சிக்கனு சாம்பாரும் சாப்ட்ட தோழி ம் சரி தோழி எ நீங்க எங்காவது ட்ரிப் போயிருக்கீங்களா தோழி
ட்ரிப்புனா பெருசா எங்கயும் போனதில்ல சும்மா ஃபேமிலியோட அப் அப்ப அப்ப எங்கயாச்சு போயிட்டு வருவோ அவ்ளோதா ஆமா நீங்க போயிருக்கீங்களா நாங்க அவ்ளோலா இல்ல சும்மா எங்கயாச்சு கோவில் போறோ அப்டின்ன தா போயிட்டு வருவோ
அப்டியா ஆ நா இப் இப்போ தா ஓ இப்போ தா கொஞ்ச ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தா போயிட்டு வந்த தோழி
ம் சேரி எங்க போனீங்க
மூணாறு போன தோழி
ஓ சேரி சேரி லீவ் டைம்ல போய்ட்டு வந்துட்டீங்களா
ஆமா தோழி ம் ம் நல்லா இருந்துச்சி நீங்களு போனீங்களா இந்த மாரி கோடைக்கானலு ஊட்டி மூணாறு கேரளா இந்த மாரி போங்க தோழி
சேரி சேர் ஆ போவோ எல்லாருமே ஃபேமிலியோட ஒரு மீட்டிங் போட்ணோல்ல அப்போ போட்டா போயிட்வந்துரு
ஆமா நாங்கோ க கூட ஃபேமலில மீட்டிங் போட்டு அதுக்கப்பறம் பஸ் அர அரேஞ் பண்ணி எல்லாரு சேந்து போனோ
சேரி சேரி
ஆமா நல்லா இருஞ்சிச்சி தோழி ரொம்ப நல்லா இருச்சி நாங்க போட்ட டூரு வந்து ஐயோ சொல்லவா வேணு ஃபேமிலி கூட போனாலே என்ஜாய்மெண்ட்டு தானே
ஆமா ஆமா
ம் நல்லா பேசிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு நல்லா ஒரு அ ஒரு என்டேர் மென்ட்டா இந்துச்சி
ம்
நாங்க போனது வந்து வ அஞ்சி ஊரு
அஞ்சி ஊருக்கு போனீங்ளா
மா இது என்னது நாகூர் போனோ
ம்
அதுக்கப்றோ வந்து கோடைக்கானல் போனோ
ஓ
அதுக்கப்றோ ஊட்டி போனோ அதுக்கப்றோ மூணார் போனோ அதுக்கப்றோ ஏர்வாடிங் போனோ ம் அங்கல்லா போயிட்டு வந்தோ புரில தோழி
எப்ப வந்தீங்கன்
ஆ ஆ அஞ்சி நாள் ட்ரிப் தோழி ஒரு ஒரு எடத்துல ஒரு ஒரு நாளு நைட்டு ட்ராவலு காலில வந்து ஊரு
சேரி சேரி
ம் நல்லா இஞ்சிது நல்லா இந்துச்சி தோழி அ நாங்க வந்து கன்னியாகுமாரி கூட பிளான் போட்டோ ஆனா கன்னியாகுமாரி போக முடில என்னா அங்க ரொம்ப அதி அதிகமா வெயில் இருக்கா அதனால போக முடில
ம் ம்
நல்லா இந்துச்சி இனி நெஸ்ட்டு பிளான் வந்து எங்களுக்கு வந்து கேரளா
ஓ ஓ பரவால்லியே போயிட்டே இருப்பீங்ளா
ஆமா தோழி வருஷத்துக்கு ஒரு நாள் அ ஜாலியா எல்லா கவலையு மறுத்துட்டு போனுன்னா இந்த மாரி ட்ரிப்பு தா போக முடியு
ஆமா ஆமா அப்பதானே நம்மளாலயு ஜாலியா இருக்க முடியு கொஞ்சோ வெளிய எங்கயாச்சும் போனாதான
ஆமா தோழி கண்டிப்பா கண்டிப்பா நெனக்கோ ரொம்போ எனக்கு ரொம்போ புடிக்கு எந் எந்த மன கஷ்டோ இருந்தாலு இந்த மாரி ஒரு டூர் போனுன்னா எல்லா மன கஷ்டமு பறந்து போயிடு தோழி
ஆமா ஆமா
ம் நீங்களும் கண்டிப்பா போங்க தோழி இந்த மாரி ஊருக்குல்லா போனாதா அங்க இருக்கற என்னென்ன விஷயோல்லா உங்களுக்கு ரொம்போ புடிக்கோன் தெரியு
ஆ சேரி போயிட்டு வரோ போலா
நீங்க போனீங்கன்னா இந்த மாரி கேரளா போங்க ஏனா கேரளா இப்ப நா சொன்ன அஞ்சு ஊரு கலந்த ஒரு ஊருன்னா அது கேரளா தா ம் ம் ஆமா தோழி
போய்ட்டு பாத்துட்டு வரோ இதுக்கப்புறோ ட்ரிப்பு பிளான் பண்ண கேரளா கண்டிப்பா போறோ
ம் செரி தோழி ம் ஆமா இது கூட நீங்க போல மூணார் கூட போலா நீங்க
அ நா இது வரைக்கு அங்க போனது இல்ல போனா பாக்கலா எது
அப்டியா
ஆமாமா வீட்ல கொஞ்சோ எல்லாரு பிஸியா இருக்காங்க அதனால போ முடில எங்கெய்மே
ம் செரி தோழி செரி தோழி ம் செரி தோழி உங்ளுக் ம் செரி தோழி ம், ம் சொல்லுங்க தோழி அப்றோ
நீங்க இதுக்கு முன்னாடி யாருகிட்டனா பேசிருக்கீங்களா இல்ல இதுதா ஃபஸ்ட் டைமா
இல்ல தோழி இல்ல
இல்லையா செரி